ஆ ஹலோ
ஆ ஹலோ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே எப்டி போச்சு நாம் ஊருக்கு போயிட்டு வந்தே ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டுருக்கே
ஓ சரி சரி அப்புறோ இந்த வீக்கெண்ட்ல்லா வீக்கெண்ட் தா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா
ஆமா நேத்து இன்னிக்கி ரெண்டு நா நேத்து வந்து கொஞ்சோ தோட்டத்துல எல்லா கொஞ்ச வேலைகள்லா இருந்துச்சு அப் அப்பற அப்டியே அத பாத்துட்டு ஆ கொஞ்ச கடைக்கி போயி ஆ ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு வந்தே அ இன்னிக்கோ இன்னிக்கு காலய்ல எந்திரிச்ச உட்னூயூ அ சிக்கன்ல்லா எடுத்து அத கிளீன் பண்ணி குடுத்துட்டு அதுக்கப்பற அப்டியே அக்கா வீட்டுக்கு போன ஃப்ஸ் ட்டு அங்க போய் அவங்க அக்காவையூ அக்கா பாப்பாவையூ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறோ அம்மாயீ வீட்டுக்கு போனே அ அம்மாவோட அம்மா வீட்டுக்கு அவுங்கள போய் பார்த்துட்டு அ கொஞ்சோ அங்க கொஞ்ச வேலையல்லா இருந்துச்சு அத முடித்துட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துட்டே ஈவினிங்கா அப்டியே இன்னிக்கி ஊருக் அந்த ரிலேட் டு வீட்டுக் சுத்துறலயே இந்த வீக்கெண்ட் அப்டியே போயிட்ச் ச்சு உங்களுக்கு எப்படி போச்சு வீக்கண்டு ம்
இப்ப நல்லா போச்சு இங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பிறந்த நாளு நேத்து அதுக்கு போயிருந்தோ அது காலேலயே அவளுக்கு ப பரிசு எதா குடுக்கணுல்ல அதுக்கு போயி ட்டு அது கடைக்கு போயிட்டு எ என்ன வாங்கறதுனே தெரியல அப்புறொ இது வேணு அது வேணுன்னு அ பொம்மைங்க எல்லா இப்ப பெரிய பொண்ணாயாச்சு இன்னமு பெரிய பொம்ம சின்ன பொம்மன்னு ஒன்னொன்னா பாத்துட் இருந்தா அதெல்லா வேண்டா நம்ம படிப்பு சம்மந்தமாவே எதாவ் வாங்கலான்ட்டு சரி இப்ப பெரிய க்ளாஸ் வந்ததுனால அ படிப்பு சம்மந்தமான கொஞ்சொ புத் புத்தகங்கள்லா வாங்கனோ அதெல்லாம் வாங்கி பேக் பண்ணி பிறந்த நாளுக் போய்க் குடுத்துட் ட்டு கேக் எல்லா கட் பண்ணி அங்கயே உக்காந்த் சாப்டுட்டு அப்டியே அவங்க நைட்டு சாப்பாட்டுக்கு இருந்துட்டு போ சொன்னாங்க சரி அதயு இருந்து எல்லா முடிச்சுட்டு நேத்து வந்தோ இன்னைக்கு என்னா பண்ணீங்க நீங்க இன்னைக்குதா வந்தீங்களா எல்லாரு வீட்டுக்கும் போய்ட்டு
ஆ ஆம்மா இன்னிக் காலேலருந்து அப்டியே சுத்திட்டே இருக்கே இப்ப ஈவ்னிங் கூட அக்கா பாப்பா அக்காவையு பாப்பாவையு ஊருக்கு கொண்டு போய் ரிட்டன் விட்டுட்டு வந்தே விட்டுட்டு வந்துட்டு இப்டியே முப்போ ஒரு ஒரு ஹாஃப் அன் ஆர் தா இருக்கு வந்து கொஞ்ச நேரொ அப்டியே மொபைல்ல ரீல்ஸ்ஸ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தே அப்டியே அப்றொ கால் பண்ணி உங்ககிட்ட பேசலான் பேசிட் இருக்கே
ஓ சரி நாங்க இன்னைக்கி வந்து இன்னொரு இங்யோட் ஒரு வ வயசானவங்க இருக்காங்க ஒரு தாத்தா ஒருத்தங்க ஒடம்பு சரிய இல்லாமருக் க்காங்க அவுங்க ஆஸ்பத்திரில இருக்காங்க
ஓகே
ம் அவங்களுக்கு வந்து கால்ல கொஞ்ச அடிபட்ருக்கு அதனால சரி அவங்கள போய் பாத்துட்டு அவுங்களுக்கு நம்ப சும்மா போ முடியாதுல்ல அதனால அ கொஞ்சொ பழங்கள்ல்லா வாங்கிட்டு அவங்கள போய் பாத்துட்டு அப்புறொ இந்த குடிக்கிறதுக்கு எதாது கொஞ்சொ ஒடம்புக்கு தெம்ப குடுக்குமேன்ட்டு அந்த ஹார்லிக்ஸு அந்த மாரி எதோ அந்த மாரி எதோ ஒன்னு வாங்குனோ ஒழுங்கா ஞாபக இல்ல அதெல்லா வாங்கி குடுத்துட்டு பாத்துட்டு கொஞ்ச நேர இருந்துட்டு வந்தோ ம்
சூப்பர் என்னாச்சு அவங்களுக்கு என்ன ஒடம் சரியில்ல
ஹா அவ்ங்களுக்கு அந்த சக்கர வ்யாதி இருக்கு அதனால எங்யோ கீழே லைட்டா அடிப்பட்டது கால்ல புண்ணு மாரி வந்து அது பெரிய புண்ணாகி இப்ப வந்து அதா சக்கரவியாதி வந்தாலே கால்ல சொல்லுவாங்கல்ல மொதல்ல அந்த ஒரு வெ ஆ அது ஆறம அந்த ஒரு வெரல்லா எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அ நெலைமைக்கு போ வேண்டியது அவங்களுக்கு நல்ல வேல முன்னாடியே வந்துட்டீங்க
ஓகே
ருவால்ல இதுலே நம்ப சரி பண்ணிட்லான் சொல்லிட்டு ரெண்டு நவ் ரெண்டு நாள் மூன் நாளா ஹாஸ்பத் இதுல தா இருக்காங்க எங்களுக்கு இந்த வாரக்கடை சில சனி ஞாயிறு தா போ முடியு இல்லனா அங்க போகவே டைம் கெடைக் நிக்காதே சரி போய்ட்டு வந்துட்டோ இன்னிக்கு அவங்கள போய் பாத்துட்டு வந்தோ ஆ பரவால்ல ஆமா ஆமா பரவால்ல நாளைக்கு அவங்க அனுப்புறாங்க வீட்டுக்கு ஆஸ்பத்திர்ல இருக்கிற போதே போய் பாத்தர்ணுன்னுன் தா நாங்களு போய் பாத்தோ
ஓகே ஓகே உ இப்ப சமீப காலத்துல நீங்க கொஞ்சொ ஜாலியா எதாவது டூர் போனது அந்த மாரி எதாவது ஒரு வீக்கெண்ட் இருக்கா உங்களுக்கு ரொம்ப நெனைவில இருக்க வீக்கெண்ட்னா எதாச்சு இருக்கா
ஆமா அந்த மாரி ஏதான் ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் லீவ் விட்ட உடனே அதா போன வரோ இல்ல போன வீகென்ட் அந்த மாரிதா போய் இருந்தோ அ பக்கத்துல அந்த பக்கொ ஒரு குளுர் பிரதேசத்துக்கு போயிருந்தோ
ஓகே ஓகே
அங்க நல்லா மலர் கண்காட்சி அப்ரோ இந்த படகு சவாரி அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் டைம் பெண்ட் பண்ணிட்டு வந்தோ பறென்ன ஒரு நாள் இருந்துட்டு வந்தோ ஒரு நைட் அங்கேயே தங்கிட்டு அது வந்து ஒரு அஞ்சு குடும்போ நாங்க ஒன்னா சேர்ந்து போயிருந்தோ இங்க இருந்து போம் போதே ட்ரெயின்ல போயிட்டு வரும்போது பஸ்ல வந்தோ அது ரொம்ப நல்லாருந்தது போம்போது வரும்போது எல்லா ஒரே கொண்டாட்டம்தா பாட்டெல்லா பாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நீங்க எங்க போய்ருந்தீங்க அந்த மாதிரி
நா இதாலா இப்ப ரீசன்டா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கடற்கரை ஆ அந்த சைடு பொயிருந்தோ வேற ஒரு மாநிலத்துக்கு அங்கயும் அப்படிதா அதுனால ஒரு நல்லா நல்ல வீகென்ட் போச்சு ரெண்டு நாள் வந்து போயிட்டு கடல சுத்தி பாத்துட்டு போட்டிங் போய்டிட்டு அப்றோ அப்டியே அங்க அந்த சைடு வந்து ஒரு மலை பிரதேசம் வழியா அந்த அந்த வந்து பாத வந்து அந்த மலை மலைய ஏ ஏறி கீழே எறங்குற மாரி இருக்கு ஆ அந்த இன்னொரு இன்னொரு மாநிலத்திலருந்து நம்ம மாநிலத்துக்குள்ள வரத்துக்கு சேத்து மழ ஏறது அது எனக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இனிமையான இனிமையா போச்சு அந்த வீக்கெண்டு இதுக்கப்றம் வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோ எங்கேயாச்சும் வெளியில போலா ஆ ஒரு அந்த தீம் பார்க் மாரியல்லா இருக்கும்ல அ அங்க போலா அதுப்படி ஆ அந்த மாரி ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கு பாப்போ
ஆ செரி செரி நா கூட அடுத்த வாரோ நம்ம சனி ஞாயிறு எல்லா நம்ப உங்க ஊரு சைட் லா வரலான் நெனச்சோ ஆனா இங் இங்க வேற அம்மா அப்பால்லா இருக்காங்கல்ல அந்த பக்கம் அவங்கள போய் பாக்கவே இல்ல ரொம்ப நாள் ஆச்சு அதனால அடுத்த வாரோ அங்க போயிடுவோ அம்மா அப்பாவ போய் பாத்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு அ அப்டியே பாப்பாவையும் அங்கேயே விட்டுட்டு வரலான் பாக்றோ ஒரு ரெண்டு நாள்ல அம்மாப்பா கூட இருப்பா அப்றோ வந்துட்டு அதுக்கு அடுத்த வரோ வேணா வாரோ உங்க ஊருக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ம் கண்டிப்பா கண்டிப்பா
அம்மா அப்பாலா எப்படி இருக்காங்க அவங்கலல்லா போய் பாத்தீங்களா
ஆ எல்லாரு இன்னு இங்க தா இருக்காங்க ஒண்ணு பிரச்சன இல்ல நல்லாதா இருக்காங்க
செரி செரி அங்க உங்க அத்த மாமால்லா அந்த இன்னொ ட்டு பக்கத்தில இருந்தாங்கள்ள இன்னொரு ஊர்ல அவங்கல்லாம் எப்டி இருக்காங்க
ஆ அவங்க அத்த வந்து அ அவங்க பசங்க வந்து வெளியூர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க மாமா மட்டு இங்க தனியா சாப்பாடு செஞ்சு சாப்ட்டுட்டுருக்காங்க அ எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோகளே அவங்க அத்த பசங்கள்லாம் வந்து வெளிய ஊர்ல செட் ட்டில் ஆயிட்டாங்க சோ இவங்க போய் கொஞ்ச நாள் அங்க தங்கி வந்து பாத்துட்டு வரலா அப்டிங்கற மாரி டி போயிட்டாங்க
ஆமா இந்த காலத்து பசங்கல்லா படிச்சுட்டு மேல் நாட்டுக்கு போயிடுறாங்க இங்க எல்லா வய வயசானவங்க எல்லா தனியா இருக்காங்க பாவோ பிள்ளைங்க ஆமா கூட இருந்தாங்கன்னா கொஞ்ச நல்லாயிருக்கு எல்லா அவங்கவுங்க படிச்சுட்டு சுதந்திரமாக இருக்கணு போயிட்றாங்க அம்மா அப்பாதா வயசாயிட் டு தனியா இங்க இருக்கிறது நம்ம வந்து சில பேர்லா ஆறு மாசோ போய் அந்த மாரி அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களோட போய் ஆறு மாசோ தங்கிட்டு வராங்க வெளிநாட் ட்ல போயி
ஆ கரிக்ட் இவுங்ளு அந்த மாரி தா
இருக்காங்க ஆ அதா
ஓகே
அந்த மாதிரி போணு அந்த மாதிரி கூட கூப்ட்டுட்டு இருக்காங்க அத்த பிள்ளைங்கல்லா இருக்காங்க ஆ இங்க வாங்க ஒரு மாசோ தங்குற மாரி வாங்கன்னு கூப்ட்டுட்டு இருக்காங்க அதெல்லா பெரிய பிளானா இருக்கே நம்ம இனிமேல்தா பிளான் பண்ணணு அடுத்த வருஷந்தா அதெல்லா பிளான் பண்ணனு
சேரி சேரி சேரி சேரி ம் நீங்க இன்னைக்கு என்ன வீக்கெண்ட்ல என்ன சமையல் பண்ணீங்க அ வீக்கெண்ட்ல எந்த மாரி சமையல்ருக்கு உங்க வீட்ல எல்லா
இந்த மாரி சனி ஞாயிறு எப்பவுமே கோழிக்கறி ஆட்டுக்கறி ஏதாவது ஒண்ணு எடுப்போ ம் சனிக்கெழமே நேத்து வந்து மீன் குழம்பு அதெல்லா வச்சே மீன் பொறிச்சு அப்டி பண்ணே இன்னைக்கு வந்து அ ஆட்டுக்கறி கொழம்பு கோழிக்கறி வறுவல் அவிச்ச முட்ட ம் அந்த மாரிதா பண்ணே ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல இன்னைக்கி காலைல எங்க வீட்ல வந்து கோழிகறி ம் கோழிகறி மதியோ வந்து இங்க சித்தி வீட்டுக் போயிருந்தே அங்கியு கோழிக்கறிதா அங்க கோழிக்கறி பிரியாணி செஞ்சிருந்தாங்க அது சாப் ட்ருந்தே நய்ட்டு காலையில செஞ்ச கோழிக்கறியே இருந்துது சாப்ட்டுட்டு அவ்ளோதா லைட்டா அது பெருசா இல்ல லைட்டா சாப்ட்டுட்டு அதோட பிரேக் விட்டாச்சு
சேரி சேரி அடுத்த வாரோ வந்து அப்போ முன்னாடியே பிளான் பண்ணியாச்சா என்ன பண்றதுன்னு அடுத்த வீக்கெண்டு
அடுத்த வீக் என்டு சொன்ன மாரி இன்னைக்குதா ஒரு நண்பர் கூப்ட்ருந்தாங்க கல்லூரி நண்பர்களோட பேசிட்டு இருந்தே அவ வந்து அடுத்த இத்த வாரோ வேற எங்கயாச்சு நண்பர்கள்ல்லா சேந்து வெளிலப் போலாமா அப்டின் பேச்னோ
ம்
ஒரு நண்பர் ஓகே அப்டின்னாரு இன்னு ரெண்டு நண்பர் பாக்லா அப்ப சொல்றே அந்த மாரி சொல்லிருக்காங்க ஏ அதா ஒரு வெள்ளி சனி வெள்ளி வியாழன் வெள்ளி அந்த மாதிரிதா அந்த ஒரு வெளியில போற பயணோ வந்து உறுதி செய்யப்படு அப்டி உறுதி செஞ்சா கொஞ்சோ வெளியில போய் நண்பர்கள்லல்லா பாத்துட்டு கொஞ்சோ சந்தோஷ் மறந்துட்டு வருவோ அது எப்டி இருக்குன்னு இன்னு கன்ஃபார்மா தெரியலனு வச்சுக்கோங்ளே
ஆ சரி நீங்க எப்பவு அந்த அஞ்சு பேருதா ஒன்னாப் போவீங்கல கார்லியேப் போயிடுவீங்க
ஆ ஆமா எப்பவு அந்த நண்பர்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட கேங் இருக்குறோ அந்த நண்பர்கள் கூட அப்டியே சேந்து பொயாட்டு வருவோ
அதா இணையத்துல போ போட்டோல்லா போடுவீங்கல்ல பாத்ருக்கே
ஆ அந்த நண்பர்கள் தா
ஆமா அது நமக்கு காரு இது பஸ்ஸு ட்ரெயினுனாதா நம்ப அதெல்லாம் பாக்கணு புக் பண்றதுக்கு முன்னாடியேப் பிளான் பண்ணணு நம்ப சொந்தமா வண்டி எடுத்துட்டு போறதா இருந்தா பிரச்சன இல்ல
ம் கண்டிப்பா அப்றம் நீங்க என்ன பண்ண போறீங்க அந்து அது சம்மர் லீவ்ல்லா விட்டுட்டாங்க
ஆமா அதா கிளாசுக்கெல்லா கூட்டிட்டு பொய்ட்டு வந்துட்ருக்கேல கிளாஸுக்கு மத்த நாள் திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கோ கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவே அதனால தா சனி ஞாயிறு ஒரு ஃப்ரீயா ரிலாக்சேஷன் வேணுமேன் இந்த மாரி எங்கயாவது யாரயாவது பாக்றதுக்கு போவோ அப்புறம் கடைக்கி கடைத்தெருவுக்கு போறது அந்த மாரி ஏதாவது போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு
ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க சரிங்க சரி பாப்போ
ஆ சரி பாக்கலா அப்போ நா உங்க வீட்டுக்கு உங்க ஊருக்கு வரும் போது சொல்றே கண்டிப்பா அங்க உங்க அக்கால்லா இருக்காங்கல்ல அவங்க கிட்டல்லா சொல்லுங்க நம்ம எல்லா ஒன்னா சந்திக்கலா சரியா சரி ஆ எல்லாரையு ரொம்ப கேட்டதா சொல்லுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்க ஆ ஆ